கேக்குதா
ஆ
ஆ கேக்குதா ஃபோன் பேசுறது கேக்குதா ஆ கேக்குது எனக் கேக்குது ஆ சொல்லுங்க அன்பர்
டி சாப்டாச்சரு டீ காஃபி எல்லாம் முடிஞ்ச்சா
இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆ டீ காஃபிலா முடிஞ்சிச்சு இன்னைக்கு என்ன உங்களுக்கு லீவா இன்னைக்கு
ஆமா ப்ரோ ஆமா இன்னைக்கு லீவ் தா மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் சாட்டர்டே சண்டே லீவ் எப்போமே
பரவா இல்ல சூப்பர்
ஆமா சனி நேரம் உங்களுக்கு எப்படி ப்ரோ உங்களுக்கு லீவுவா நேத்து நேத்து ஒர்க் ஒர்க்கிங்ல இருந்தீங்க ளா வேலைல இருந்தீங்களா
தி கிழம இல்ல இல்ல எனக்கு ஞாயி்டுக்கிழம மட்டு ட்டுந்தா லீவு ஆமா மத்த நேரோ டெ்ய்லி எய்ட் அவர் ஃஷிப்ட்டு இருக்கு எய்ட் அவர் ஷிஃப்ட மட்டு இருக்கும் மத்த நேர எனக்கு அந்த ஞாயித்துக் கெழம மட்டு லீவு இரு
சேரி சேரி ப்ரோ
ஆமா
இன்னைக்கு என்ன ப்ரோ என்ன என்ன பிளானு இன்னைக்கு டின்னரு
என்ன ன்னைக்கு ஆக்சுவலா வந்துட்டு வெளிய வந்திருந்தே நானு சென்னை வரைக்கு வந்திருந்தே
சேரி சேரி ப்ரோ
தோ இப்போ நான் என்னோட சொந்த ஊருக்கு கெளம்புறே
ஓ ட்ராவலிங்கா அடுத்து ஒன்னு அடு
ஆமா அடுத்து ஒரு டூ ஹவர்ஸ் டிரவலிங் இருக்கு
ச ச எப்படி அங்க கிளைமேட் எல்லா பரவாயில்ல இப்போ மலையா இல்ல வெயிலா
ரொம்ப சம ஹாட்டு சென்னை ஃபுல்லாவே இன்னக்கி சம ஹாட் தா இன்னைக்கி
ஆமா இங்கயேப்படிதா ச்சு கிளைமேட் ரொம்ப அப்படிதா மத்த ஏரியாலலா மழை உங்க
ஓகே
இங்க நல்லா ஹாட் தலைவரே அதுவு பாத்தீங்னா அப்ஸ்டைர் தா வீடு மாடியிலதா இருக்குது ரொம்ப ஹாட் சம ஹாட்டா இருக்கு வீடு
சே சேரி ப்போ இப்ப டிராவலிங் பண்னா எப்படி டூ ஹவஸ் நைட் ஆயிடும் போல ஒரு நைன் ஓ கிளாக் மேல
அவனோ எப்டி ப தாலும் செவன் செவன் ஓ கிளாக்கில பஸ்ஸை பிடிச்சிருவே பஸ்ஸை பிடிச்சிட்டே அப்படின்னா அடுத்த ஒரு நைன் எய்ட்தட்டி நைன் ஒ க்ளாக் நா ரீச் ஆயிடுவே
சரி சரி
ஆமா அப்புறோ இன்னிக்கிஞாற்றுக்கழம எது ப்ரோக்ராம்லா எது இல்லயா என்ன ப்ளான் எது இல்லைய இன்னிக்கி வெளிய எது போற ப்ளான்லா இல்லியா
இல்ல ப்ரோ எங்கயு இது இல்ல வீட்ல ஃபங்ஷன் போய்ட்ருந்தாங்க இப்பதா வந்தாங்க இதுக்கு மேல எதோ ஒன்னுதா உங்க வீட்ல
சேரி சேரி இந்த ஆக்சுவ்லா நா இங்க சென்னைக்கு வந்திருக்கறதே ஒரு ஒரு மெடிக்கல் சம்பந்தமாதா வந்தே நானு
ஓகே ஓகே
ஒரு ட்ரீட்மண்டு காண்டி வந்தே இல்ல ட்ரீட்மெண்டுக்காண்டி வந்தே
சேச்சேரி
ஆமா சோ அது வந்துட்டு இப்ப அப்டியே தள்ளி தள்ளி போய்கிட்ருக்கு அது இன்னு ஒன்னு செரியான ஒரு ப்ளானிங் இன்னு வர்ல ஸோ நெக்ஸ்ட் வீக் இருக்கலாம்
சேரி சேரி ப்ரோ
அ
டுமாரோ அடுத்து நாளைக்கு இது முடிச்சு நாளைக்கு திருப்பியு ஒர்குல ஜாய்ன்
இல்ல இல்ல இல்ல ஜாய்ன் பண்ல ஆக்சுவ்லா நான் நெக்ஸ்ட்டு ஒன் மன்த் நா லீவ் நா சொல்லிட்டே ஆல்ரெடி ஆஃபீஸ்ல வந்துட்டு லீ் சொல்லிட்டே நானு
ஓகே மெடிக்கல் லீவுல போய்ற்கீங்க நீங்க
மெடிக்கல் லீவ்ல ஆமா சோ இந்த வீக்கே எனக்கு ஆக்சுவ்லா பாத் தீங்கன்னா மெடிக்கல் வேல எல்லாமே சர்ஜரில எல்லா முடிஞ்சு எல்லாமே நா வீட்டுக்கு ரிட்டன் ஆய்ருக்கணு சோ இங்க வந்துட்டு அப்டியே தள்ளி தள்ளி போய்ட்டே இருக்கு
இப்போ ம அ அ அ அங் என்னமாரி ப்ரொசீஜர் நீங்க இப்ப லீவ் அப்ளை பண்ணிங்னா எந்தமாரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி எத்தன் நல்லாச்சு
ஆக்சுவ்லா எனக்கு மெடிக்கல் லீவுலா ஆஃபீஸ்ல கெடையாது நா வந்துட்டு ரெக்வொஸ்ட் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு ஒன் மன்து பெய்டு லீவ் குடுத்துருக்காங்க
செரி ப்ரோ
ச ஆமா ஆமா சோ அதனால இப்போ எல்லா ஆஃபிஸ்ல ஹெல்ப் பண்ணதுனால ஒன் ப்ரச்சன இல்ல இல்லாடி ரொம்ப கஷ் டோந்தா
ஆமா இது மத்த கம் வேற இண்டஸ்ட்ரீஸ்லலா கொஞ்சோ கஷ்டோ அது ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க்ஸ் போகு அதெல்லா முடிச்சப்பதா
இப்ப என்னோட ஆஃபிஸ்லயுமே அந்த சிஸ்டோலா கடையாது ஆக்சுவலா பாத்தீங்கன்ன ஜெஸ்ட் அவுங்ளுக் வந்துட் ட்டு ஒரு ஓ லீவுன் பாத்தீங்கனா ரொம்ப கம்மிதா லீவ் டேஸ்லா ரொம்ப கம்மிதா பெய்ட் லீவ்லா பட் நா வந்துட்டு ரெக்வொஸ்ட் மெடிக்கல் லீவு அ அஜன்சி அப்டின் சொல்லி ரெக்வொஸ்ட் பண்ணத் னால எனக்கு ஒரு ஒன் மந்தோட சலரியோட லீவ் குடுத்திருக்காங்க சோ இது எல்லாருக்கு அப்லிகபுல் ஆகுமானா பண்ண குடுக்க மாட்டாங்க சோ மெடிக்கல் எமர்ஜென்சின்றதுனால இருக்காங்க ம்
சோ இப்ப அது இதுன் இப்போ நீங்க எத்தன வர்ஷமா ஒர்க் பண்றீங்க ஏங்க
நா இப்ப ரீசென்டா இதெல்லா நா இப்போ ஒரு ஆறு மாச இப்ப ஜாய்ன் பண்ண கம்பெனிதா இதெல்லா நானு எனக்கு ஆ இது பொருத்தமா எனக்கு
டோட்டல் எக் டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ளோன் கேக்குற
டோட்டலா நா பதனாலு வர்ஷோ ஒர்க் பண்ணிட்ருக்கே இதோட பதனாலு வர்ஷோ ஒ இந்த எனக்கு தெரிஞ்சு நாளையோட எனக்கு ஃபோர்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது நா டூ தௌசண்ணு டூ தௌசண்ட் டுவெல்லுல தா ஜாயின் பண்ணே நானு ஆ என்னோட கரியர ஸ்டார்ட் பண்ணே இண்டஸ்ட்ரியில கரியர ஸ்டார்ட் பண்ணே அதே ஜூன் எய்த்து தா ஜுன் எய்த் தா ஸ்டார்ட் பண்ண இது என்ன இது கரெக்டா பாத்திங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுங்களா ஃபோர்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆவுது சொல்லப்போனா ஃபோர்டீன் இயர்ஸ் கம்லீட் ஆயி ஃபிஃப்டின்து ஆனிவர்சரில ஸ்டார்ட் பண்ணுவே ஆமா ஆ அது இது வந்து என்னோட அ சொல்லப்போனா ஒன்னு ரெண்டு மூணு இது என்னோட ஃபோர்த் இண்டஸ் ட்றி இந்த பதினாலு வருஷத்துல இது என்னோட ஃபோர்து ஆமா இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில ஒர்க் பண்ணியிருந்தே
இந்த இ அதாவது தா இப்ப நீங்க பண்ற ஜாப் நைன் டு ஃபைவ் ஜாப் விட்டுட்டு வெ வே வேற எதோன்னு எக்ஸ்டர்னல்லா வ
இல்ல எனக்கு ஆக்சுவலா எனக்கு நைன் டு ஃபைவ் ஜாப் கெடையாது நைன் டு ஃபைவ் கெடையாது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தா இருக்கு
ஓகே ஓகே
ஆமா மார்னிங்கு சிக்ஸ் டு டூ அந்த மாரி தா இருக்கு ரொட்டேஷனலா இருக்கு
சரி ப்ரோ
ஆமா அதனால எனக்கு நா இத தவிர அடிஷ்னலா எனக்கு வேற எதுவு ஜாப்ஸ் என்னால பண்ண முடியாது ரொட்டேஷன்ல வர்றதுனால வேற பிளான் பண்ண முடியாது
ஆ
சோ எனக்கு இதுவே
ஏன்னா அந்த ஃபோர்ட்டீன் இயர்ஸா இது இந்த ஒர்க்கு வெச்சு மெயின்டெயின் பண்ண மூடிஞ் ச்சா ஏதா ஒன்னு வ டிஃபிகல்டிஸ் இருந்து இருக்குல ஏன்னா ஒ எ
நா இருந்தது எல்லாமே எம் என் சி தா நா ஒர்க் பன்னது எல்லாமே எம் என் சி தா இப்போ ரீசண்டா நா ஒரு பண்றது மட்டு தா வந்துட்டு ஒரு எம் என் சி கெடையாது ஆக்சுவலா சொல்ல போனா நா இது வரைக்கு ஒர்க் பண்ணது எல்லாமே அதானி க்ரூப் ஆஃப் கம்பெனிது
ஓகே
வேதாந்தா குரூப்பு
ஓகே ஓகே
சோ ஃபோர்டீன் இயர்ஸ் எனக்கு அப்டிதா போச்சு இப்போ ரீசன்ண்டா ஒரு சிகஸ் மந்த்ஸ்ல மட்டு தா நா வந்து ஒரு சின் செம்மள்தா நா ஆக்சுவல் நார்த் இந்தியால இருந்ததுனால தமிழ்நாட்டுக்கு வரலா அப்டின்ற ஒரு பிளான்னால நா வந்துட்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரியா இருந்தாலு பரவால்ல அப்டின்ட்டு தா தமிழ்நாடு வந்தே
இப்ப அது அடுத்த உன்னு ஒரு அடுத்த ஃபைவ் இயர்ஸ்கு என்ன மாரி பிளான் இதுலயே இந்த இப்ப இருக்குற கம்பெனில பிளா கண்டினியூ பண்ற மாரியா இல்ல அத வேற
இல்ல நல்லா அடுத்து எனக்கு தமிழ்நாடுக்குள்ளயே எதாது ஜாப் கெடச்சுதுனா ஸ்விச் வந்ட்டு போயிட்டே இருப்பே இல்லாட்டி வந்துட்டு ஃபாரின்ல ஏதா ஆப்பர்சுனிட்டி கெடச்சாலு ஃபாரின் போகலானு ட்ரை பண்ணிட்டு தா இருக்கே ஆமா சோ வந்துட்டு இன்னு அது ஃபியூச்சர் தா டிசைட் பண்ணு மூனுக்கு டோட்டலா எத்தன வருஷமா நீங்க ஒர்க் பண்ணிட்ருக்கீங்க நீங்க
மே மேரிட் எல்லா இருக்கு இல்லையா அதனால எப்டியு அடுத்தது பிளானு பண்ணனு உங்க ப சன்னு ஒரு டென் இயர்ஸ் இருக்குமா எய்ட் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் சம்திங்க் இருக்கு அ பசங்க பசங்க வயசுமே ஒரு சிக்ஸ் டு எயிட் இயர்ஸ் ஆ அதேதா சோ அடுத்த அதுக்கு தகுந்த பிளான் பண்ண ஆரம்பிக்கணு அவங்களு இன்னு ஒரு டென் இயர்ஸ்ல ஆமா நான் வந்து பை எனக்கு போர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே கம்பனி தா
அவ காலைல வரண்டருக்கா ஆமா ஆமா ஆமா
ஃபோர் இயர்ஸு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு நாலு வருஷமா ஒரே கம்பனி
ஓ சேரி சேரி ஓகே ஆனா இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா
ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்ல இப்போ மாறிட்டே இருக்கு அப்பப்போ ஏன்னா ஆ மும்பை என்னோட பிரான்ச்சு அங்க ஒரு த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணே அதுக்கப்றோ அதே ப்ராஜக்ட் வேற ப்ராஜக்ட் அதே கம்பெனில வேற ப்ராஜெட் மாத்தறப்போ திருப்பி நா பேங்களூர் வந்துட்டே அப்ப ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தே அதுக்கப்றோ திரும்பியு ஆபீஸ் ஒர்க் சொல்லி ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இப்ப திரும்பி ஃபோர் மந்த்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கே இது ஆல்டர்னேட்டா மாறு ஏன்னா ஆமா ஆமா பேங்களூர் பேஸ்டு இப்ப ஸோ கிளைண்ட் வந்து மா னால கிளைண்ட்ஸ் வந்து எல்லாமே அப்ராட்ல இருப்பாங்க சிக்ஸ்டி பெர்சன்டேஜி மிச்ச மிச்ச குரூப் அங்கங்க வேற வேற லொகேஷன்ஸ்ல யிருக்கனால யித ஒர்க் ப்ரம் ஹோம் குடுத்துருவாங்க
சேரி செரி செரி ஓகே சேரி ஓகே
யிப்பியு நானா போய்ட்டுருக்கு பட் ஆனா சேலரி பேஸ் நம்மளு அதேதா பைவ் இயர்ஸாச்சு யிதுக்கு மேல கொஞ்சோ யிதுந்து ஜம்ப்பாகி இப்போயிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மூவ் ஆகணு
தெர்ல அப்டியே ஜம்ப் பண்ணிட்டேருந்தாதா நல்லாருக்குல்லயா
ஆ பட் ஆனா யிதுல்ல ஒரு ப்ராப்ளம் யென்னனா ஐடி லே ஒவ்வொரு கம்பனி எஸ்பீரியன் கெயின் பண்ணாம அப்டியே ஜம் பண்றது பெரிய ப்ராப்ளமாருக்கு சோ அதுனால அட்லீஸ்ட் நம்ப ஒரு சர்ட்டன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ஹோல்டு பண்ணிட்டு அதுருக்குட் டொமைன்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாவோ அட்லீஸ் ஒரு அனாலிஸா பொசிஷன் வந்துர அப்றோ ஒவ்வொருயிது பெனிபிட்டாருக்கு நார்மலா ஜாயின் பண் ஒன்னியராச்சி அடுத்த கம்பனி போறன்னா திருப்பி அதே ரோல்ல தா அதே பொசிஷன் திருப்பி அங்கருந்துஸ்டார்ட் பண்ணனு
சேரி சேரி ஓகே ஆ
சோ அதுனால தா இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் டூ மந்த்ஸ் மேல போயிட்ருக்கு ஒரு இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் பக்கோ முடிச்சிட்டு அதுக்கப்றோமூ ஆகலா அப்டின்னு
ஆமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு போகுபோது நமக்கு ஒரு கான்பிடென்டா இருக்கு
ஆ அதுல்லாம ஐ டி ல ஆ ஆமா அதுவுல்லாம ஐ டி ல வந்து செர்ட்டன் இயர்ஸ் நம்ம வந்து ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணி பொசிஷன் நல்லா ஒரு கிரேடு இருக்கணு இருந்தா அவுங்கா உள்ளே அப்ராடுக்கு அனுப்புவாங்க பட் ஆனா அதெல்லா நம்ம சொல்ல முடியாது யேன்னா அதெல்லா இதாச்சி கட்ச் ஆரு மேனேஜர் வந்து அவுங்க மனசு வச்சா மட்டுந்தா
ஓகே ஓகே யில்ல யென்னோட ரிலேட்டிவ் அப்டிதா ஒர்க் பண்றாரு ஐடில தாருக்காரு யிப்பவர் அவரு செல நேரோ பாத்தீங்கன்னா அவரு கூட ஒர்க் லோடு காலைல மணிக்கு ஸ்டார்ட் பண்றது மிட் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்ல்லா ஒர்க் பண்ணுவாரு நெறய நேரோ
ஆமா எங்ளுக்கு ஷிஃப்ட் இருக்கு நாங்கலா நைட்லதா மோஸ்ட்லி என்னோட ஷிஃப்ட் இருக்கு
இல்ல அவரு மார்னிங் டென்ஓ கிளாக் ஸ்டார் ட் பண்ணி மிட் நைட் ஒரு மணி வரைக்கு போறாரு அவரு அவரோட ஒர்க் பாத்தீங்ன்னா அவ்ளோ தூரோ போது
ஓகே ஓகே அப்புடினா கஷ்டோ தா ஏன்னா ஆல்மோஸ்ட்டா டுவெல் ஹவர்ஸ்க்கு மேல போவுது
ஆமா செல நேரோ அவ்ளோ நேரோ ஆயிடு அவரு ரொம்ப நேரோ ஒக்காந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு பாத்திருக்கே நானு
ஓகே
ஓகே பிரதர் நா நா ஊருக்கு கெளம்பிட்டே சேர் நீங்க கால் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு செரி ஓ கே பேச்லா அப்டின்ட்டு லைன்ல வந்தே ஓகே நா அடுத் து நா ஃப்ரீயாயிட்டு நா உங்களுக்கு வந்துட்டு மறுபடியு கனெக்ட் பண்றே
ஷூர் ப்ரோ ஷூர் தேங்க் யூ ப்ரோ